அ கேக்குதா ஆ நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கே நா பேசுறத் கேக்குதா
ஆ கேக்கு
ம் சொல்லுங்க அப்றோ
என்ன பண்றீங்க
நா வந்துட்டு இப்பதா ப்ரே பண்ணிட்டு
ஓகே ஓகே ஓகே நா சும்மாதா உக்காட்ருக்கே
சாப்ட்டீங்ளா
இல்லெல்ல நீங்க
எங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க இதுகப்றோமேட்ட தா சாப்பின்னு
என்ன சமையல்
எங்க வீட்ல மீன் கொழம்பு
ஆஹா ‌ஓகே எங்க வீட்லயு அதா பண்ணாங்க நேத்து நைட்டு அது பேலென்ஸ் இருக் குது இன்னக்கி
ஆக்சுவலி எங்க அம்மாவு நேத்து நைட்டு தா பண்ணிருக்குணு பட் எங்க அம்மா நேத்து நைட் டு பண்ணல கால்வலி அப்டின்ட்டு
அதனால சண்டே பண்றே சொன்னாங்க
ம்
நா தா சொன்னே நீங்க மீன் வா ஃப்ரைடே வாங்கிட்டு வந்தாங்க மீனு ஃப்ரைடே வாங்கிட்டு வந்து நீங்க வச்சு சண்டே சமைச்சீங்கன்னா ஸ்மெல் வந்தா நான் சுத்தமா சாப்ட மாட்டே அப்றோ காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஒழுங்கா இன்னக்கீ சமைச்சு குடுங்க அப்டின்னு சொன்ன அதனால திட்டிக்கிட்டே சமைச்சிட் இருக்காக நாளைக்கு வந்து நான்வெஜ் கேக்க கூடாது அப்டின்ட்ட மீன் வந்து சங்கரா
ஓகே வா
சங்கரா சங்கரா உங்க வீட்டுல
அது மட்டுதா சாபுடு விங்கலா
ஆ் எங்க அம்மா அத குடுத்து குடுத்து பழகிட்டாங்க அத தாண்டி வேற ஏதாச்சு மீன் சாப்ட்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்கது சங்கரா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு பெரிய சங்கரா இல்ல குட்டி சங்கரா பெரிய சங்கரா வந்து டேஸ்ட்டே இருக்காது சப்புன்ட்ருக்கு சின்ன சங்கரா வந்து அப்டி இருக்காது அது கொஞ்ச நல்லா இருக் இருக்கு சாப்ட டேஷ்டா
உ
மத்தபடி வேற ஏதாச்சு அப்புறோ இந்த நெத்தலி இருக்குல நெத்தலி வந்து குட்டி குட்டியா ஃப்ரை பண்ணி குடுப்பாங்கல்ல
ஆமா ஆமா
அது கொஞ்ச நல்லாருக்கு அப்புறமேட்டா வேற என்ன சாப்புடுவோ அ நெத்திலி சங்கரா அப்பறோ வேற என்னமோ ஒரு மீன் சொல்லுவாங்களே
ஜிலேபியா கபல ஓகே ஓகே அதுவு வா ய்ல ஃப்ரை பண்ணா அப்டியே எலும்போடயே சாப்
ஆமா சாப்பில்லா அந்த முல்லலா குட்டி குட்டியா இருக்கு மீனுக்கு எங்கங்க எலும்பு இருக்கு
ஐ மீன் இந்த முல்லு
ஆ முல்லோட குட்டி குட்டி முல்லோட
ஆ
ஒங்க வீட்டுல எந்த மீன்லா சமைப்பாங்க
எங்க வீட்டுல தா நீ சொன்ன கவல அப்புற சங்கரா அப்புறோ சம் திங் வஞ்சரம்
ஓகே வஞ்சரம்ல ஒரே ஒரு முல்லு இருக்கும்ல
ஆ ஆமா நடு பீஸ் முல்லு மாரி இருக்கு அது தணியா கலட்டிர்லா
ஓகேங்க
இத சங்கரா டேஸ்டு எதுமே வராது அதுக்கப்புற அந்த கவல சங்கரா டேஸ்ட்டுக்கே வேற எதுவுமே வராதுன்ற அதுக்கப்புறோ பாத்தா அந்த கவல கவல மீன்லா குட்டி குட்டியா இருக்குமே அதுவு டேஸ்ட்டா இருக்கு
உ உ உ ஷீலாலா சாப்ட்ருக்கீங்களா
ம் சாப்ட்ருக்கே ஆ அவ்ளோ டேஸ்ட்லா ஞாபகோ இல்ல அதுலா அவ்ளோ பிடிக்காது அதா இவுங்கல்லா கடல் மீனுனு வாங்கிட்டு வருவாங்க பா த்தா அது ஒரு மாரி ஸ்மெல் வரு
உ
அது புடிக்க புடிக்காது
ஆமா ஆக்சுவலி ஷீலா என்ன டேப்ஸ் இருக் ஒன்னுமே எனக் தெர்ல ஆ சப்புனுட்ருக்கும்ல
ஆ சேரு மாரி ஸ்மெல்லு வரு அது எதோ ஏரி மீனுனுவாங்கல்ல
என்னது
ஏரி மீன்
ஏரி மீனா ஆமா ஆமா
ஆ அந்த மாரி இருக்கும்
சேரி செரிங்
எல்லாரு அத வெச்சி ஏமாத்திருவாங்க ஏரி மீன வெச்சி
ஆ ஆ
த்தகுலா ஏரி மீனு வெஜூ கூட வித்துருவாங்க
ஓகே ஓகே எறா அந்த மாருலா
ஆ எறா சாப்டுவே நடுலக் கொஞ்ச நாள் சாப்டாம இருந்தே அப்றோ திரும்பவு சாப்ட ஆரமிச்ட்டே
அப்றோ நண்டு அந்த மார்லா
ஆ நண்டுலா ரொம்ப ரேரு
ம்
ரொம்ப நாளாயிர்ச்சு நண்டுலா சாப்ட்டு கடமா சாப்டுவாங்க அதுவு நல்லாதா இருக்கு
ம் ம் ம் நா வந்து கடமா ஒரே ஒரு தடவ ட்ரைப் பண்ணியிருக்கே அதுவுந் தெரியாம கடமானு தெர் ரியாம நா சிக்ஸ்த்தோ செவன்தோ படிக்கம்போது எ ஃபிரெண்டு ஒருத்தி கொண்டு வந்தா அவுங்க அம்மா சமச்சாங்க அப்பிடின் சொல்ட்டு நல்லா டேஸ்ட்டா இருக்குண்டி அப்டின்ட்டா
ம்
நா வந்துட்டு யோச்சிட்டு அதுக்கறமேட்டா குடுத்துட்டு வாயல திணிச்சிட்டா எரும மாடு அவெ அ சாப்ட்டே நல்லாதா இருந்துச்சி பட் எங்க வீட்ல சமச்சதில்ல
ஓகே நா அதோடைய தலலா சாப்ட்டதில்ல அதோடைய பாடி பார்ட் ச் நல்லாருக்கு வழவழன்ன
அது லைக் கொல கொலன்தான இருக்கு
அ அது ஃப்ரைப் பண்ணிட்டா என்ன சொல்ட்ற கறி சாப்புற மாரி நச்சு நச்சின்னருக்கு
ஓஹோ ஓகே ஓகே அவங்க எப்டி பண்ணிருந்தாங்கன்னா இந்த ரிங்கு மாரிக் கட் பண்ணிருந்தாங்க குட் ட்டிக் குட்டியா ஆ அந்த மாரிக் கட் பண்ணி லைக்கு அ இந்த மசாலாஸ்லாம் போட்டு தொக்கு மாரி செய்வாங்கல்ல அந்த மாரி செஞ்சி கொண்டு வந்தா ஓகே ஓகே ஓகே அத நசிக்
ஒரு சிலப் பேர் அதோடையத் தலையு சாப்டுவாங்க
ஓ மீன் தலலா சாப்டுவீங்ளா
ஆஹா இல்லா வெறு ஒடம்பு மட்டுந்தா
எங்க அப்பா சாப்டுவாரு மீன் தல
எங்க அம்மா எல்லாமே சாப்டுவா மீன் தல கண்ணு பூக்கு எல்லாமே சாப்டுவாங்க
அல்லா அல்லா எங்க அப்பா வந்துட்டு அந்தத் தலதா வாங்வாரு நாங்க வந்து நா எ நா வந்து ரொம்பக் கண்றாவியா சாப்டுவே மீனு எங்கா க்கா வந்து சூப்பரா சாப்டுவா லைக் முள்ளு மட்டுந்தா இருக்கு முள்ளுருக்கு மண்டருக்கு அவ்ளதா அவளு சம்டைம்ஸ் எப்பியாச்சு மண்ட சாப்டுவா பட் நா வந்து கொதறி கொதறி சாப்டுவே எனக்கு வந்துட்டு இந்த கடல் வாலினங்கள்லா அவ்ளவாப் புடிக்காது அதுலச் மெல்லு வருமா சோ சங்கரா மட்டுந்தா சாப்டுவே அதுவு பாதி பாதி அங்கங்க விட்டு விட்டு சாப்டுவே எனக்கு வந்து நாட் நா லெவன்த்து படிக்கிற வரிக்கு எங்க அம்மாதா மீனெல்லா உறிச்சி தருவாங்க
ஆ
மீன் உறிச்சி தரது நண்டு இருகுல்ல நண்டு அதுல இருக்க அந்த கறி வந்துட்டு எங்க அம்மாதா எடுத்து குடுபாங்க
ஆஆ
திட்டுவாங்க எங்க அம்மா ஆ சளிக்கு நல்லது நல்லா பெப்பர் எல்லா போட்டு செஞ்சிருபாங்களா நல்லா கடிச்சி கடிச் கடிச்சி துப் தப்பீிட போதும் அப்டின்னுுவாங்க நா நம்மளுக்கு அதெல்லாம் அப்டி பிடிக்காது அய்யோ ஞாபக இல்ல ஞாபக இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு நண்டு சாப்ட்டு அது எய தெர்ல நண்டு மட்டும் ரொம்ப ரேரு ஆ அதுதா நானு சொல்ற எனக்கு எப்ப சாப்டன்னே ஞாபக இல்ல லாஸ்டா ஆ நாங்க வந்து இது இதுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு வருஷமா ஒரு வீட்டுல இருந்தோ அந்த வீட்டுல தா கடைசியா சாப்டே நானு ஆமா அந்த வீட்டுல இருக்கும் போதுதா கடைசியான
அப்ப இப்ப உங்களுக்கு டேஸ்ட் கூட ஞாபக இருக்காது
அ இல்ல எங்க சமைக்கிற டேஸ்ட் எனக்கு ஞாபக இருக்கு எப்டி சொல்ற அவங்க எப்டி சமைப்பாங்க அந்த கலரு ஸ்பைசஸ் எல்லா ஞாபக இருக்கு பட் ரொம்ப நாள் ஆயடுச்சு சாப்ட்டு
ஓகே ஓகே
அது வே கடைக்குதா இல்லையாண்டே தெர்ல இப்ப வேற ரீசன்டா போட்ல்லா சி அந்த கடலுக்குள்ள போய் புடிக்க கூடாதுன்னு தட போட்டிருந்தாங்கல்ல
இந்த நாலா
அதனால நெறைய மீன் அதல்ல குடிக்கலல்ல
எத்தன நாள்
எனக்கே தெர்ல அது எங்க ஆன்ண்டி தா சொன்னாங்க தெர்ல எங்க ஆன்டி தா சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தட போட்டுருக்காங்க அதனால அது வந்துட்டு மீன் எல்லா புடிக்க போ மாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடிதா அது வந்து அப்ரூவ் பண்ணாங்க போல மீன் புடிக்கலா அப்டின்னு சொல்லி அதுவும் எங்க ஆன்டி சொல்லிதா எனக்கு தெரியு இந்த மாதிரி மீன் நம்ம பிடி க்க அலோ பண்ணிருக்காங்க போல இப்ப மீ மீன் எல்லா வந்துட்டு கொஞ்ச நல்லா லைக் எப்டி சொல்றது அவைலபிள்லா தா இருக்கு மார்கெட்
மாஸ்க்கு போல
ஆமா அவங்க நியூஸ் பாக்குறாங்க போல அதுவும் இல்லாம அவங்க மார்க்கெட்ஸ் எல்லா போவாங்கல்ல சோ அதனால பாத்து அவங்கதா சொன்னாங்க இந்த மாதிரி மீன் வந்து அவைலபிளா தா இருக்கு எங்க அம்மாவ போய் வாங்கணும்னா வாங்க சொல்லுங்க அப்டினாங்க நா அதா எங்க அம்மாட்ட சொன்ன அவைலபிள்ளாதா இருக்கு ஆமா போய் பாருங்க நீங்கன்னு சொன்னனதாலதா நேத்து போய் வாங்கிட்டு வந்தாங்க எங்க அம்மா
ஓகே ஓகே
ம் உங்கம்மா எப்டி
உங்க அம்மா
உங்க அம்மா எப்டி ஜீனீயஸ்ஸா மீன் எல்லா வாங்கிட்டு வந்திருக்காங்களே
எங்க அம்மா ஜீனியஸ்னு சொல்ல முடியாது ம் ஆமா முட்டாள் குள்ள ஜீனியஸ் எங்கம்மா சூப்பர் உமன் வொண்டர் உமன் மாரி
ம்ஹும் எப்டி இந்த ரெக்க எல்லா இருக்குமா?
ஆ ரெக்க எல்லா இருக்காது அதெல்லா உள்ள பாடிக்குள்ளயே இருக்கு பறப்பாங்க
தேவப்படும்போது விரிச்சு பறப்பாங்களா
தேவப்படும்போது பறப்பாங்க தேவப்படும்போது நீச்சல் அடிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க வொண்டர் உமன் அவங்க
நீங்க பண்ற வேலைக்கு உங்களையு அடி வெலுசுவாங்க போல
ஆ பண்ணுவாங்க அதுவு நல்லா பண்ணுவாங்க
ம்ஹும் உங்க தம்பிதா அடிக்கடி அடிவாங்குவான் போல
ஆ என் தம்பிட்டதான் எங்க அம்மா அடி வாங்குவாங்க
செல்ல புள்ளயாச்சே
ஆமா அது ஓன்னு கத்த ஆரம்பிச்சிரு
யாரு
அதுனால அந்த பையன் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருவான்
ஓஹோ கேக்கு ம் ரோம்ப செல்ல பிள்ள செல்ல குடுத்து வளத்திருக்காங்க
ஆமா ரொம்ப ரொம்ப செல்ல புள்ள வீட்டுக்கே கடா குட்டினுவாங்க என்னைக்காவது எத்துடு போய் வித்துற போற
அதெல்லா தேராது அடிச்சு தொரத்தி விட்டு வந்துரு அப்றோ காசு தரமாட்டாங்க உங்களுக்கு அதா அதா பெருச வேணா வித்துருங்க எதாச்சு ஃபேஷன் மாடல்ல
ராம்போ மசாலா போட்டுட்டிருக்க அது விக்கற மாரி இல்ல
அது ஆல் ரெடி வித்திருச்சு மாட்லிங் பண் ற மாரிதான இருக்கான் அப்ப மாட்லிங் பண்ணுவான் அவன் நல்லா வித விதமா அதுலயாச்சு காசு
தேராதுங்க தேராது தேராது
என்னங்க உங்க அண்ணன இப்டி சொல்றீங்க ஹல்லா ஹல்லா
நா
அப்றோ உங்க அண்ண வந்துட்டு என்ன தேராது அப்டின்னுவான் என்ன பேசறீங்க அப்டின்னுவான்
ஆல்ரெடி அப்டியே முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்கான்
காலேஜ் இல்லையா அவனுக்கு இன்னைக்கு
ஆ இல்ல இல்ல
ஓ லீவோ
ம் நா போயிட்டு வா சமச்சு ஆமாமா
சேரி சேரி ஆ சேரி சேரி ஓகே ஓகே
அ
அப்புறோ உங்க அப்பா போய்ட்டாரா வேலைக்கி
ஆ போயிட்டாங்க உங்க வீட்டு்ல
ஆ எங்க அப்பா கால்ல செவன் தேர்ட்டிக்கே போயிட்டாரு என் தம்பியு போயிட்டா வேலைக்கி
ம்
கேம்லா விளா டுவீங்களா நீங்க
ஆ விளையாடுவே நீங்க புறியலா
ம் விளையாடுவே
ஆ என்ன கேம் விளையாடுவீங்க
நான் வந்து ஃப்ரீ ஃபயர் தெரிம்மா
சரி ஆமா அது விளையாடுவீங்களா எப்டி அடிட் ஆயிருப்வீங்களா
ம் அடிக்ட்டுன் சொல்ல முடியாது ஒரு ஹாபின் சொல்லலா இப்ப எப்படி சாப்பற்றது ஒரு ஹாபி அந்த மாரி அது வெளையாற்றது ஒரு ஹாபி ஸ்குவாட் எல்லா இருக்கா சோ அதனால ஸ்குவாடு சேந்துட்டா அடிக்ட் ஆயிருவோ ஸ்குவாட்டு இல்ல இப்ப வந்து நாங்க டியோவா இருக்கோ சும்மா அப்பப்ப எப்பயாச்சு ஃபோர் அடிச்சா மேட்ச் போற்றது அதுக் கப்புற மேட்டு அதுல ரேங்க் புஷ் பண்ணனு அதனால வந்துட்டு மேட்ச் போடுவோ அந்த மாரித்த மாரிதா
ஓகே ஓகே
மத்தபடி அவ்ளோவா இப்ப விளையாற்றது இல்ல இப்ப வந்து கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ எப்பயாச்சு விளையாற்றது என் தம்பி இருந்தா வெளையாடுவே என் தம்பி இல்லன்னா சும்மா ஒரு மேட்ச் போயி